என்ன தோழி
இருக்கிங்ளா
ஆஹ் நல்லா இருக்கோந் தோழி நல்லா இருக்கீங்களா
க நீங்க நல்லா இருக்கிங்ளா
உஹ் நல்லா இருக்கோந் தோழி என்ன பண்றீங்க
நா இப்பதா மாலை நேர ஸ்நாக்ஸ் கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே காஃபி குடிச் ரெடியோ ஒக்காந்திருக்கே தோழி
ஓ அப்படிங்களா சரிங்க சரி சரிங்க சரி ஆஹ் சொல்லுங்க தோழி இன்னைக்கு என்னத்த பத்தி பேசறோ
ஆஹ் குழந்தைகள்ளாம் என்ன செய்றாங்க தோழி
குழந்தைங்களா குழந்தைங்களா இருக்காங்க தோழி சும்மா நச நசன்னு அழுதுகிட்டு இப்டிதா பண்ணி இருக்கறாங்க
சேரி தோழி இப்ப வந்து எனக்கு நேத்து ஒரு புது பட ஒண்ணு பாத்தே தோழி புது பட பட ஆனா நறையா பட வந்துச்சு அதுல வந்து குடும்ப படங்கள்லா வந்து அப்போ உள்ள வந்து பாடலா இருக்கட்டு படமா இருக்கட்டு ஒரு குடும்பத்த அடிப்படையா உள்ளது நல்ல செய்திகள வந்து நம்ம கத்துக்கலா தோழி இப்ப இப்ப வந்து தொழில்நுட்ப இப்பல்லா அதிகரிச்ச உடனே இந்த குழந்தைகள் எல்லா எப்படி வளர்றாங்கன்னா இந்த ஊடகங்கள் வாயிலாக தா வந்து வளர் ராங்க
ஆமா தோழி கண்டிப்பா தோழி
ம் ம் அதனால பாத்தீங்கன்னா தோழி அ இந்த ஊடகத்துனால பாக்கறதுனால எடுக்கப்படக்க கூடிய கதைகளு தயாரிப்பாளர்களுமே வந்து என்ன பண்றாங்கன்னா ஓ அதாவது து இப்ப உள்ளத்துக்கேத்தா மாரி எடுக் குறாங்க
ஆமா ஆமா
ஆனா முதல்ல ஒ எடுத் த்தது சினிமாலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு எதார்த்த முறையில வந்து சினிமாக்கள் எடுத்து அதோட கதைய வந்து கருத்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான கருத்தாருக்கு குடும்ப கருத்து கூட்டு குடும்போ கருத்து ஆ இது மாரி இருக்கு ஆனா இப்ப உள்ள அ இப்ப உள்ள நடைமுறைக்கு பாத்தீங்கன்னா தோழி எல்லா குடும்பங்களுமே வந்து குடும்போன்னு பாத்தாலே ரெண்டு மூணு நாலு இந்த நான்கு நபர் கள் மூன்று நபர்கள் இரண்டு நபர்கள் இதுதா தோழி வந்து இப்ப குடும்போ அப்பக்கு அப்பக் குடும்பத்த பாத் தீங்கன்னா கூட்டு குடும்போ ஒரு வீட்ல பாத்தீங்கன்னா எப்படியு ஒரு இருவது முப்பது பேர்ருப்பாங்க தோழி அப்ப உணவு வகைகள் வந் ந்து அவுங்களுக்கெல்லா எப்புடி செய்வாங்க அ கொழந்தைகள எப்புடி வளத்துருப்பாங்க அப்புடிங்கு பாக்க போனா வந்து பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயோல்ல தோழி
ஆமாங் கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதாவது
கூட்டு குடும்பத்த பத்தியு இப்ப இருக்க நடைமுறைகள் குடும்பத்த பத்தியு நீங்க என்ன நெனைக்கிறீங்க
ம் ஆமா நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா அப்போ உள்ள காலகட்டத்துக்கும் இப் இப்ப உள்ள கால கட்டத்துக்கு அப்புடின்னு பாத்தீங்கன்னா நெறைய வித்தியாசங்கள்தா இருக்கு து அப்புடின் நானுமே சொல்றே தோழி அதாவது அ நம்ம படங்களா இருக்கட்டும் அல்லது நடைமுறை வாழ்க்கையா இருக்கட்டும் அப்ப உள்ள சூழ்நிலை இப்போ உள்ள சூழ்நிலைக்கும் நெறைய நெறைய மாற்றங்கள்தா ஏற்பட்ருக்குன்னு நம்ப நெறைய விஷயங்கல நம்ப தெரிஞ்சுக்கலா அ அப்ப அப்பொல்லா பாத் தீங்க அப்புடின்னாக்கா அ தனி குடுத்தனம் அப்புடின்றதே மெயினா கெடையாது ஏன்னா தனி குடுத்தனோ சுத்தமா ஏ என்னதா ப்ரச்சனைகள் இருந்தாலும் அ கூட்டு குடும்பமாதா வாழ்ந்து ட்ருந்தாங்க ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அப்டின் பாத் தேயோ ஒ சின்ன சின்ன பிரச்சனைக்குமே வந்து பாக்குறீங்கேயெனாக்கா ஆ ஒடனே வந்து தண்ணீ குடுக் தனோ போயிற்றாங்கே இல்லைங்ளா அ அதே மாரி நம்ப திரையரங்குகள்ல வர படங்களாகட்டு அல்லது வரக்கூடிய அ அது ம் டி வில வரக்கூடிய நிகழ்வுகளாருக்கட் எல்லாமே என்னன்னாக்கா அந்த நம்ப வாழ்க்கே முறைய வைத்துதா தோழி படங்களாவே எடுக்க இப்ப எடுக்கறாங்க அப்டின்னு நாங்னா சொல்ற தோழி ஏனா நம்ம அன்றாடோ வாழ்க்கேய என்ன நடக்குதோ அததா வந்து படங்களாவே நமக்கு வந்து காட்சிப்படுத்துறாங்க அப்டின்றது ஒரு ரி அ நிஸ்தத்தானமான ஒரு உண்மை ம் என்னதா நம்ம நம்ம நம்ம உன்னு வீடுகள்ளயு செய் ஊருகள்ளயு செரி என்ன சண்ட நடக்குது என்ன நல்லது நடக்குது என்ன கெட்டது அப்டீன்றத படோ பிடிச்சுதா காட்றாங்க அந்த காலத்துல பாத்திங்கன்னா பெரிய அளவுலா ஒரு பெரிய அளவு ஒரு தொகைய வைத்தல்லா பணம் இந்த விசு சார் அவர்களுடைய படம்லா பாத்தீங்க அப்டின்னா பெரிய அளவு செலவு இருக்காது ஒரே ஒரு வீ ஒரு தெரு அத வச்சியுமே ஒரு பட இல்ல ஒரு படத்துல நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லியே படம் எடுத்திருப்பாங்க னா இப்ப பாத்திங்க ன்னா வெளிநாடுகளுக்கு போற மாதிரியும் வெளியிடங்களுக்கு போற மாரியு, அப்படிதா வச்சு படோ எடுக்கறாங்க தவர அனா அதுல நல்ல கருத்துகள உ ஒன்னு ஒரு ஒரு பாட்டு கூட ஒரு நல்ல பாட்டா நம்ம கேக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல அப்படிங்கறதுதா உண்மையான ஆ நிகழ்வு இல்லைங்களா அதுல வரக் பாட்டு கூட என்ன பாட்டு பாட்ட அவங்க பாடுறாங்க அப்டின்னே நமக்கு வந்து தெரியாத அளவுக்கு பா பாடல்கள் எல்லாமே இருக்கு
இப்ப அதான் நான் இப்ப வந்து பழைய படங்கள் வந்து அதுக்கு முன்னாடி வரவு செலவு ஆஹ் எப்படி நம்ம வந்து குடும்பங்கள்ல வந்து செய்யணும் கூட்டு குடும்பத்துல எப்படி செஞ்சாங்க ஒரு உணவ எப்படி பகிர்ந்து தின்ன சாப்ட்டுறாங்க இதெல்லாம் வந்து அது அப்ப உள்ள குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தல் இப்ப கொடுத்தல் திறன் வந்து அதிகமா இருக்கும் நீங்க அப்ப உள்ளது சுயநலமற்ற ஒரு எண்ணங்கள் அஹ் பொதுநலங்களோட வாழ்ந்ததுதான் அப்ப உள்ள படங்களா இருக்கட்டும் குடும்பங்களா இருக்கட்டும் ஆனா இப்ப நீங்க நடைமுறை வந்து ஏதாவது எடுத்துக்க முடியுமா அது மாரி
ஆமா இப்ப உள்ள அ படங்கல்லா பாத்தாக்கா அது மாதிரி ஒரு ஒரு நல்ல நிகழ்வு அப்டின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு படமும் இல்ல அப்படின்தா சொல்லணு தோழி ஏன்னா அப்ப உள்ள படத்துக்கு வந்து இப்ப அதிகமான ஒரு திரை படம் அப்டினா நம்ப விசு சாரு பாரதிராஜா படம் அப்புற வந்து கே எஸ் ரவிக்குமார் அவர்களுடைய படம் அதெல்லாம் பாத்திங்கன்னாக்கா அப்போ ஒரு படத்த பாத்தா அந்த குடும்ப அதாவது குடும்பம் அப்டின்னா என்ன அப்டின்றது ஒரு படத்துல மிக அழகா அ சொல்லியிருப்பாங்க இதுதா கூட்டு குடும்பம் இதுதா தனி குடும்பம் அப்படின்றத ஒரு நல்ல தெளிவாவே சொல்லிருப்பாங்க ஆனா இப்ப உள்ள சூழ்நிலைக்கு பாத்திங்க அப்டின்னாக்கா ஆ இப் அதாதா இப்ப உள்ள பாடல்களை கேகறதுக் கூட ஒரு ஒரு நல்ல நிலைமை ஒரு பாட்ட பாக்கணும் ஆஹ் அப்பயும் படம்ல்லாம் எடுத்தாங்க மக்கள் பாக்க தான் செஞ்சாங்க ஆனா அவர்கள் உடுத்தக்கூடிய ஆடைகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான சூழ்நிலையில இல்ல அப்படின்னுதான் ஒரு நம்ம சொல்லலாம்
ஆஹ் பாடல் வரிகளுமே எடுத்துக்கிட்டோம்னா அஹ் பழைய பாடல்களை பாத்தீங்கன்னா வந்தீங்க ஒவ்வொரு நல்ல பழக்கங்களையும் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும் அஹ் எம் ஜி ஆரோட பாட்டா இருக்கட்டும் நீங்க பாத்தீங்கன்னா திருடாதே பாப்பா திருடாதேன்னுல்லாம் பாட்டு எடுத்தாங்கல்ல அது அதாது ஒவ்வொரு பாடலுமே பாத்திங்கன்னா வந்து அ கற்றல் வந்து கற்றல் திறன் வந்து அதிகம் எவ்வள மேம்படு குழந்தைகளா இருக்கட்டு பெற்றோர்களா இருக்கட்டு அந்த பாட்டோட வரிகள் பாத்திங்கன்னா வெச்சுக்கலே இப்ப உள்ள பாடல் வரிகளுக்கு அப்ப உள்ள பாடல் வரிகளுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வேறுபாடு அப்ப உள்ள பாடல் வரிகள் வந்து ஒண்ணு ஒண்ணும் யாரும் சொல்லிக கொடுக்கனு அவசியம் இல்ல எல்லாம் வந்து அத பாத்தே வந்து கத்துக்கிட்டாங்க ஆனா இப்ப உள்ள பாடல் வரிகள்ல்லாம்
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி ஆமா இப்ப உள்ள பாடல் வரிகளும் இருக்கட்டும் அவர்கள் அவர்கள் உடுத்தக்கூடிய உடைகளாகவே இருக்கட்டும் நம்ம வந்து அப்ப குடும்பம் மாரி உக்காந்து பாக்லா அப்படின்ற மாரி எல்லா பட இருந்தது இப்போ இப்போ உள்ள படங்கள் நம்ம ஏன்னா இப்போ என்னோட குழந்தைகள எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவுங்களாம் இப்ப வளரக்கூடிய பிள்ளைகள் இல்லையா ஒரு படத்த வந்து அவுங்களுக்கு வேற உட்காந்து பார்க்கலாமா இந்த படத்தை அப்படின்ற அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இப்போ உள்ள படங்கள்லாம் இருக்கு அப்படின்னு ரொம்ப அதெல்லாம் வந்து வருத்தப்படக்கூடிய செயல்பாடுகள் அப்டின்னே சொல்லலா தோழி
ம் இப்ப உங்களுக்கு பழைய பாடல்கள்ல எந்த பாடல்ல அஹ் ரொம்ப பிடிக்கும்
ஆ பாடல்கள் அப்டின் கேட்டாக்கா பழைய பாடல்கள் எல்லாமே வந்து நமக்கு தூக்க வரல அப்படின் சொல்லி போட்டாலுமே தாலாட்டு பாடக்கூடிய பாடல்களுமே இருக்கு அதாது நமக்கு தூக்கோ வரலே அப்டின் சொல்லி படுத்துட்டோம்னா ஆ அப்பல்லா வந்து இ தா மக்கு ஓ எஃப் எம் ரேட்யோ அப்டின்லா இருந்தது இல்லைங்ளா அதெல்லா வந்து வெச்சுட்டு நம்போ பா மத் தாச்சோ அப்டினா அந்த பாடல்கள கேட்டு தூங்கக்கூடிய காலங்கள்லா இருக்கு எங்கே அப்பா அம்மாகள்லாமே அது மாரி பாடல்கள்லா ரொம்ப விரும்பி கேப்பாங்கே அதாவுது எம் ஜி ஆர் அவர்களுடைய அவர்களுடைய பாடல்கலா அடுது சிவாஜி சார்ரோட இருக்கட்டும் அந்மாரி ஜெயலலிதா அவர்களுடைய பா பாடல்களா இருக்கொட்டும் அந்தே காலத்துலே எங் அப்பா அம்மா காலத்துலே உள்ள பாடல்கள கேக்கறதுக் கே ச்ச ஆ இந் இப்பிடியெல்லா பாட்டு இருந்ததாதோ ஒ ஒவ்வொரு கதையுமே அ ஒரு தாய்மாமனு உறவுனா என்னே ஒரு அண்ணன் உறவுனா என்னே அப்டின்றதெல்லா ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லியிருப்பாங்கே ஆ குறிப்பிட்டு இந்த பாட்டு நல்லாருக்கோ அந்த பாட்டு நல்லாளுக்கோ அப்டின் சொல்றே அளவுக்கு இல்லே ஆனா எல்லா பாடல்களுமே வந்து ம் எனக்கு பிடிக்கூ ஆ யங் அதாப்போ கேட்க கேட்க பிடிக்கோ அப்டின்னே சொல்லா தோழி
ஆமா நீங்கே சொல்றே மாரி இந்த உறவுகள்லே ஆ அத்தேங்கிறது வந்து எவ்ளோ பெரியே ஒறவு தோழி அது வந்து ஒரு தம்பி மகளா இருக்கட்டோ அண்ணன் மகளா இருக்கட்டோ அந்த அத்தைங்கிற ஒறவு வந்து மாமாங்கிற ஒறவு வந்து எப்பிடியாப்பட்ட ஒறவுனு வந்து அந்த காலத் த்துல வந்து ஒண்ணுமே நம்ம கிட்ட இல்லாதது கூடப்ப அந்த உற விட்டுக்கொடுக்காம வந்து எத்தனை பேரு வந்து சீருங்கிற ஒரு இதை வந்து ஆஹ் சீருங்கறதே வந்து எப்படி செஞ்சிருக்காங்கே பாத்தீங்ளா
ம் ஆமா அதுலே அவுங் சொல்ற மாதிரி அந்தே காலத்துலே அத்தியோட மெடியா மடிய வச்சே ஒரு பாட்டு பாடி காமி ஆ அ இதெல்லா கேக்குறதுக்கு ஆ அந்த அளவுக்கு வந்து பாடல்கள் இருந்துச்சு அப்படின்றத வந்து நமக்கு வந்து வழிகாட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஆ அந்த அத்தைைமடி மெத்தையடி அந்த பாட்டெல்லா அதெல்லா கேட்டோ இப்ப நா இன்னு கொஞ்ச நேரம் அந்த பாட்டல்லா கேட்க முடியாத அப்படின்ற மாதிரி இருக்கும் தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஆனா அதா தோழி அந்த ப ஆனா இன்னமு நம்மள்ட்ட இருக்க பழக்கங்கள் என்னன்னா அந்த பாரம்பரியத்துல இருந்து தா தோழி ஒன்னு ஒண்ணுமே மாறுபடுது பாத்தீங்கன்னா இப்ப அந்த தாய்மா உறவா இருக்கட்டு அத்த உறவா இருக்கட்டு இப்பயுமே வந்து அத வந்து அந்த பாரம்பரியத்த வந்து செய்றாங்க ஒரு சில எடங்கள்ல வந்து பண தட்டுப்பாடு அது மாரி உள்ள எடத்துல வந்து மிகவு எளிதாக முடித் வச்சுக்கிறாங்க மத்த எடத்துல வந்து பெரிதாவது வந்து சீர்தூக்கி வந்து அ தலைநாட்டக்கூடிய உறவுனா மாமாவு அத்த உறவு தா தோழி ம் எனக்கு வந் எனக்குமே ரொம்ப புடிக் அத்த உறவு மாமான்னு கூப்புடு அப்படிண்டு மாமானு சொன்னாலே வந்து அப்பெல்லா பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லா நேரு மாமா மா ஆ ஆ ஆ கொழ இப்ப இங்கயு குழந்தைங்களுக்கு வந்து நேர் மாமான சில பேருக்கு தெரியில ஏனா அந்த அளவுக்கு நம்ம படி த்த பாடங்கள்ல கூட மாமாங்குற வந்துனா நேரு மாமா தா அப்படிங்ற மாதிரி நம்ம படிச்சோம் தாத்தானா காந்தி தாத்தா தா இப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வந்து குழந்தைங்களுக் க்குவந்து அதெலா தெரியுமா நா தோழி தெரியாது தோழி கண்டிப்பா உங்களுக்கு ஏதாது தெரியுமா தோழி
அஹ் ஆமா இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கப்படின்னா நெறைய சினிமாக்கள்ள உள்ளவங்கதா வந்து உம் அதிக அளவுவுல வந்திருக்காங்களே நம்ம சொல்லணும் இல்லங்களா ஆஹ் மீண்டும் அடுத் த்தல இணைப்பில இத பத்தி நம்ம மறுபிடியும் பேசுல தோழி நன்றி தோழி